ஹலோ
ம், கேக்குதுங்ளா
ஆ வணக்கம்
ம் வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க ஹலோ
ஆ ஹலோ கேக்குதுங்
ஆ ஆ கேக்குது தோழி எப்டி இருக்கீங்க
தோழி சாப்ட்டீங்ளா
ஓ ச இன்னு இல்லைங்க தோழி அது ஏதோ இந்த டைமுக்கு பசிக்கவே மாட்டேங் கிது ஆஹ் கேக்குது தோழி
அப்படிங்களா வீட்லதா இருக்கீங்க
ஆமாங் தோழி ஆமா தோழி வீட்லதா இருக்கே இப்ப வீட்டில இருக்க போய்ட்டு டைம்க்கு சாப்டலான்னு பாத்தா பசிக்கவே மாட்டங்து நானு எவ்ளவோ ட்ரை பண்றே அது ஏதோ பசிக்காம சாப்ட்டா அது எதுனா ஒரு மாரி இருக்கு எதோ பேருக்கு சாப் ட்றோ அப்டிங்கிற மாரி இருக் அதே பசிச்சு சாப்ட்டா கொஞ்ச ஓரளவுக்கு சாப்டலாம் அப்டிங்கிற மாரி நீங்க என்ன சமையலு உங்க வீட்ல
இன்னிக்கா முருங்கா மாங்கா சம்பார் வெச்சே முடங்க்கா மாங்கா சாம்பார் கேக்குதுங்குளா உங்களுக்கு
அ கேக்குதுங் தோழி
ஆ அப்புறம் கோஸ் பொரியல் பண்ணே மொட்டைஸ் செஞ்சே அப்புறம் உம் அப்புறம் எல்லா சுண்டல் போட்டு பொரியல் பண்ணே
ஓ எப்பிடிங்க இவ்ளோ செய்ரீங்க
காலைல டிஃபன் செய்யிதுல்ல அதுக்கு பதிலு இதெல்லா செஞ்சுர்றது பொரி யலு அந்த மாரி உம் இன்னைக் டிபன் செய்யில இன்னைக்கு ஃபுரூட்ஸே சாப்புறேன்டாங்க அதனால
பரவால்ல ஆனா ஃபுரூட்ஸ் சாப்ட்டா காலையில மறுபடி பதினொரு மணி பண்டு மணிக்குல்லா மறுபுடி
இல்ல இல்ல அது நடுவுல்ல ஜூஸ் குடிச்சுருவாங்க
ஓ ஓ சேரிங்க தோழி ஆட எங் க்க நானு டிபன் பாக்ஸ் கட்டி குடுக்குணு அப்டின்னா அ இந்த ஃபுரூட்ஸெல்லா வந்து ஸ் ஸ்நேக்ஸ்சுக்காக மாத்தி விட்டறது
அ பசங்களுக்கு ஸ்நேக்ஸ் அதா உம்
குடுத்து விட்டுட்டு காலையில போவா அவங்களுக்கு லன்ச்சு பாக்ஸ் குடுக்குணுமே சாப்பாடு ரெடி பண்ணிரது இன்னிக்கி நைட் நா பண்ட்டனா தட்டப்பயிரு ஊற வச்சுட்டே அ தட்டப்பை சாப்பாடுக் குட் த்தலா அப்டின்னுட்டு தட்டப்பயர் ஊற வச்சிட் ட்டூ டே இது ஸ்நாக்ஸுக்கு மட்டூ அந்த பலோ கட்ப் பண்ணி போட்டே கேரட் ஒரு கா கேரட்டு ஃபுல்லா கட் பண்ணி போட் டே நீள் நீலமா வேணுமோ அப் அப்பதா ஃபிரன்ச்சு ஃபிரைஸ்ஸுன்னு நெனச்சு எதோ சாப்டுங்க அது பொய் சொல்லி வெச்சுருக்கே என்னான்னு வேற அப்டி ஏமாத்தி ஏமாத்தி சேரி இப்பதா யூகேஜி
அப்டியா சேர் சேர்
ஆ கேட்டதூ அவனுக் ஃபிரஞ்சு ஃப்ரைஸ் சே இத சாப்ட்டாதா ஹெல்தினு சொல்லிட்டு அதுவு ஆரஞ்சு பழோ ஒண்ணு கேரட் ஒண்ணு அ அப்றோ உப்புல்லின்னு சொல்வாங்கல்ல புட்டு மாவுலே உப்புல் உள்ள பருப்புருக்கு மேல ஆ அதோவ் அத து‌ ஒன்னு மட்டு வச்சி குடுத்து விட்டுட்டே போது இதுக்குமேல அவ சாப்ட மாட் தெரியு நமக்கு சேரி சிம்மி மீதி வந்து வீட்ல வந்து சாப்ட்டுக்க சாமி அதுதா காலில் நைட்டு நேத்து வந்து சிக்கன் அந்த நாட்டுக்கோழி கொலம்புருக்குங்ல
உம் ஆமாம்
அது வச்சிண்ணோ அத எப்பவுமே பழசான தான நல்லாருக் கோம் ஆ அத னால அத அப்டியே வச்சிட்டே சேரி ஓகே அப்டின்ட்டு காலைல இ இட்லி மட்டு ஊத்திட்டு அந்த கொழம்பயு அப்டியே தொட்டுக்கிட்டோ
ஆ
மதியத்துக்குதா சாப்பாடு தம்பிக்கு வெச்சன்ல ஆ அந்த இது தட்டப்பை சாப்பாடு ஆ தட்டப்பை சாப் படாதவே ச நா வீட்ல ஒரு ஆள் தா நா மட்டுதானே இருக் க இப்ப எப்டி ரெண்டு பேருனா சமைக்க தோணு சே ஏதா சமைக்கலா அவிங்களு சாப் ப்றாங்க அப்டின்னு இப்ப நா ஒரு ஆள்னா சா போ ஆ ஒரு மாரி சோம்பேறினு வெச்சுங்ளே சமைக்கவே தோண மாட்டிங்குது காலைல வெச்சோல போது இதுவே நம்ம ஒரு ஆள் தான சமாளிச்சுக்லா இதுக் காகா வேற எதா சாப்ட்டுக்லா சமாளிச்சர்லா அப்டின் ஏதோ ஏதோ பேருக்கு சாப் ட்ருக்கன் வெச்சு க்கங்க அப்புற இதே காலைலயு நைட்ல கம்பல்சரி ஒன் வீட்ல இருப்பாங்க ரெண் டு பேரு செரி சம சமச்சுதா ஆகணு அப்டின்ட்டு சமைச்சிருவோ அப்ப மதியன்னா நா ஒரு ஆளுதா சேரி உடு நம்ம எதா ஸ்னாக்ஸ் சாப் டுக்லா எதாவுது வீட்ல என்ன இருக்கோ அத சாப்ட்டுக்லா பழ சாப்ட்டுக்கலா சொல்ல போனா ம தியந்தா சாப்பாடு சாப்படணு அது எப்டியோ நா மட் அப்ப ம நான் வந்து எப்படின்னா அவ்ளோ வாய் பேசுவேன் எங்க வீட்டுல மதியோ சாப்பாடு சாப் பண்ணும் இந்த தேவையில்லாதெல்லா சாப்ட கூடாது டீ குடிக்க கூடா அப்படி இப்படினு என்னமோ வந்து தே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாரி அவ்ளோ அந்த டாக்டர் மாரி பேசுவேன் நானு ஆனா நான் மட்டும் கண்டினியூ ஆஹ் ஆச குடிக்க மாட்டோம்
உம் எங்களுக்கு அது குடிக்கலனா உ தலைவலியே த
உம் நா அங்க வந்து பால் வந்து காலையில மட் மட்டும்தான் காலையில நைட் வந்து எப்பவாது ரேர் சாயந்திர டைம்ல மட்டும் தம்பிக்கு ஒரு அவுல் இருக்குங்கள ஆஹ் பால் பால் காய்ச்சி சி அவுல் உள்ளபோட்டு சக்கர நாட்டு சக்கர போட்டு குடுத்துருவேன் அது அவுல் சாப்பிட்டா குழந்தைளுக்கு கொஞ்ச நல்லதுன்னு சொ சொன்னாங்க அதனால ஸ்னாக்ஸ் காக அத ஆ எப்பாவது ஒரு டைம் அந்தமாரி எப்படினா வாரத்துக்கு ஒரு டைம் வச்சங்களன் அந்தமாரி மாரி பண்ணுவேன் உம் அந்த மாரி பே எப்பவாது அந்த பால் கால டைம்ல கம்பல்சரி மூணு பேருமே அந்த பால் குடிச்சிருவோம் குடும்பமே உக்காந்து கு குடிப்போம் மித்தபடி வந்து ஏ அந்த இதல்லா இல்ல மீதிப்பாலா என்ன பண்ணுவோம்னா தயிர் போட்டுருவோம் ச்சு தயிர் வந்து தூங்கிச்சுது இது என்ன மொ என் பையனுக்கு வந்து அப்படின்னா தயிருக்குள்ள அந்த நாங்க எப்படின்னா தண்ணி வுடும் ஆஹ் இல்ல இல்ல இல்ல தண் தண்ணிலவுடமா அப்படியே காய்சி வச்சிருவோம் தயிர் கோடம்போது கொட்டியா இருக்குங்களா இந்த பையனுக்கு வந்து அது ஆஹ் ஐஸ்கிரீம் அப்டியே அப்படியே ஒக்காந்து அவ்ளோ இத்தன அரை லிட்டர் பால் நம்ம தயிர் போட்டு வச்சாலு சோறே எனக் அப்படியே ஒரே எடத்துல ஒக்காந்து அத காலி பண்ணிட்டுதா அடுத்த வேலையே
உம் உம்
ஒக்காந்து அந்த தயிர சாப்டா ஐஸ்கிரீம் சாப்டா மாரி
அதான் சின்ன பசங்களுக்கு இப்ப அத்தா அத்தா விறுப்புறாங்க உம்
அட ஐஸ்கிரீம் கொடுத்தாவே வேணா அப்ரோ இந்த பையே அதே தயிரு நா சாப்பாட்டுல போட்டு பெசஞ்சு தார சாமி அப்டின்னா வேணாங்குறா வெறு இதாதா சாப்புடுவானா பாப்பாங்க பண்ற புடிவாதோ இருக்குங்களே அப்பா அவ்வளவு புடிவாதோ பண்றாங்குங்க அத்தா இருக் இதுக்கு அமைப்பாத யு கே ஜி யே போன அவன் சொல்றா எனக்கு எங்க மிஸ்சு எனக்கு பிடிக்கல ஏ மிஸ்செ கம்ப்ளைன்ட் பண்றா அவே கிளாஸ்மிஸ் வந்து பிடிக்கலைய ஆமா எப்டின்னா அந்த பிள்ளைங்க அந்த மிஸ்சு வந்து ஃபஸ்ட் எழுதி யு கே ஜி மிஸ் வந்து வேற கிளாஸ் மாத்திட்டாங்க இப்ப இருக்கிற மிஸ் வந்து புதுசா மாத்திட் டாங்க வேற ஒரு இப்ப யு கே ஜி கு வேற மிஸ் தானா வருவாங்க ஆ அப் அப்டி மாத்தும் போது எனக்கு பழைய மிஸ்சு தா வேணு எனக்கு புது மிஸ்சு புடிக்கல அப்டின்னா ஏன்டா இது இதுனால உனக்கு பிடிக்க ஐ ஏன் உனக்கு எதுனால புடிக்கல அப்டின்னு கேட்டே அதுக்க அவே சொல்றா பழைய மிஸ்சு டான்ஸ் ஆடுவாங்கம்மா புது மிஸ் டான்ஸ் ஆடமாட்டேங்கிறாங்க
அவுங்களு வருவாங்களே பழைய மிஸ்னா கூட அவுங்க வரு வருவாங்களே
வருவாங்க வந்து பாத்து கிளாசுக்கு வருவாங்க பாத்துட்டு போவாங்க மித்தபடி லெசன் அந்த கிளாஸ்லே இருக்க மாட்டாங்க அல்ல ஆஹ் அதா அது வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய இது ம்ம் டான்ஸ் ஆட மாட்டிகிறாங்கம்மா விளையாட விட மாட்டிகிறாங்கம்மா அப்டினா நா இருந்துட்டு சேரி சாமி கொஞ்ச நாள் ஒரு மாச பொறுத்துக்கோ பழகிறும்பா அப்டின்னு என்ன அப்புற என்னா சொல்றா ஏதோ எழுதி யு கே ஜி ல ஒரு பொண்ணு நா அந்த பக்கத்துல ஒரு பொண்ணு உக்காந்துருக்கு ப்பாங்க அந்த பொண்ணு வந்து இப்ப வேற ஸ்டேண்டடு ஏபி கிளஸ்ன்னு மாத்துவாங்கல்ல அது மாதிரி மாத்திட்டாங்க
ம் ம்
வந்து அவுனுக்கு அவ்ளோ கவலை மா அந்த மொத நாள் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனேயே மூஞ்சு வந்து எப்படின்னா க வலையா ஒரு மாதிரி சோகமா அப்டி வச்சுக்கிட்டு டு அம் ஃபஸ்ட் அவ ம் அது ஃப்ரண் டெல்லாம் சொல்ல மாட்டா அந்த பொண்ணுன் தா சொல்லுவா அவன் ம்மா அவ பேர் சொல்லி அம்மா அந்த பொண்ணுமா எம் பக் கத்துல தான மா எப்பவு ஒக்காரு இப்ப மிஸ்சு எல்லா மாத்தி வேற கிளாஸ் உக்கார வச்சுட்டாங்கம்மா இப்ப எம் பக்கத்துல ஒரு பைய உட்காந்துருக்கா ஆனா பொண்ணு உக்காரலையேன்னு அவனுக்கு கவலை பைய உக்காந்துருக்கானா நானு சொல்றே பரவால்ல சாமி உனக்கு புது நண்பர்கள்ல்லா கெடைக்கறாங்கல்ல புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்காங்க பேசு உனக்கு நறையா ஃப்ரெண்ட்ஸ் கெடைப்பாங்க அப்படின்னு சொல்றே எனக்கு அந்த பொண்ணு தா வேணு நான் அவிங்க கிளாஸ்ல போய் உக்காரட்டாமா அப்படின்னு கேக்கறா டேய் உ வயசு என்னடா
உம் உம் அவ அப்படி இல்ல இத்தின நாள் பக்கத்துல இருந்தாங்க இப்ப அவங்க இல்லயே அவங் கூடதான் பேசினுந்துருக்கு அதனால அப்டி அவ
அது அதுதாங்க அதுதா அப்டி பேசறாங்க ஏ அப்ற என்ன பண்றானா ஒரு டைமு அந்த லீவ் அந்த ஒன்ற மாசமா லீவ் விட்ருந்தாங்கல்ல அந்த டைம்ல வெளிய வெளாண்ட்டுருந்தா நா என்ன பண்ட்டன்னா அட சாயந்திர ஆறர மணிக்கு மேலாச்சு இருட்டாக போது உள்ளே வாங்க எப்பயு வாப்பா போப்பான்தா பேசுவோ அந்த டைம் டக்குனு டா சொல்லிட்டே ஆ வாடா அப்டின்னு ஏதோ சொல்லி ட்டம் போல அதுக்கு அவ அங்கருந்து வந்துட்டு அவ்வள கோவமா கேக்கறா ஏ அம்மா நா என்ன பண்ணே அப்டின்னா நீ நா ஒன்னு பண்ணுலியே சாமி நீயு அப்டின்ன அதுக்கு அவ சொல்றா நீ நீ எதுக் கு டா சொல்ற ஐய பழ க்கமா அது உனக்கு தெரியாதா அப்டின் என்ம எனக்கு சொல்லி குடுத்துட்ருக்கா அவ உக்காந்து நா அவ வந்து எனக்கு அப்பா நா வந்து அவங்களோட பொண்ணு ஆ அவ வயசுக் அஞ்சு வயிசுதா ஆகுதுங்க யு கே ஜி படிக்கிறா எவ்ளோ வயிசு இருக்கு அவ அந்த பைய சொல்றா எனக்கு இனிமே என்னய டா ஐயப்பழக்கமா சொல்ல கூடாதுமா ஏ அப்டிங்கறா அதுவு உனக்கு தெரியாதானு கே க்கறாம்பாரு எனக்கு அது லதா எ தக எத் விஷய நா சொல்லிக் குடுத்திருக்கே எத்தனதோ நா பாத்துருப்பே அவ்ளோ கோவங்க நா டா சொல்ட்டன்னு கோவப்பட்டு அப்டி பேசறா நா டா சொன்னதுக்கு அவன அவ்ளோ இது இருக்கே இதே அவ யூ கே ஜி படிக்கும்போது சாரி எல் கே ஜி படிக்கும்போது அவங் கூட எதோ படிக்கற பையன ம சான்னு சொல்லிட்டா வாங்க மச்சா அதுவு மரியாத பேசிர் க்கா வாங்க மச்சா போங்க மச் ஏதோ மச்சான் சொல் பேசிட்டா போல அதுக் மிஸ்ஸு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஏங்க உங்க பைய கூட படிக்கிற பையன மச்சான் சொல்றாங்க அப்டிங்கிறாங் என்னடா நடக்குது என்னடா தம்பி அப்டிங்கிற அம்மா ஏ ஃப்ரெண்டுதா ம் அவு ஃப்ரெண்டு யா பக்கத்துலக்குற ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்ல அவ அப்டி ஸ்கூப்ட்டானா அதனால வந்து இவனு ஊ கம்பெனி குடுத்துருக்கா மச்சான் சொல்னு அப்டினு
அதா அதா அவங் வீட்ல எதனா பக்கத்துல அவ சின்ன வயசு ல அப்டி இந்த மாமா பசங்க அந்த மாரி போங்க அத்மாரி சொல்லிக்குவாங்க
அந்த நெனப்புல எதோ சொல்லிருப்பானாட்ருக்கு ம் உங்க வீட்ல இருக்கா எங்க ஆ எங்க எங்க வீட்லயு இது மாரி குட்டிஸ் இரு க்காங்க ஆனா வந்து எப்டினா தம்பி அ தம்பி அண்ணா இப்டிதா பேசுவாங்க ஆனா வந்து ம ச்சான் சொன்னதுதா எனக்கு இருக்கறதுலயே என்னடா இப்டி பேசுற அப்டிங்கிற மாரி இருந்துச்சு ஆ ஹலோ சரிங்க தோழி உங்கள்ட்ட பேசுன மிக்க நன் றி மி ஆ உங்கள் ட்ட பேசுன மிக்க மகிழ்ச்சி நன்றி தோழி ஆ சரிங் அடுத்த இனைப்பில் கண்டிப் ப்பா பேசுவோம்
ம்
ம்
ம் கண்டிப்பா பேசலாம் ஓகே ம்